அ அது நா பொருட்கள்ல்லா வந்து பாத்தா பெண்களுக்கு தா உண்டானதுன் சொல்லுவாங்க ஆனா இப்ப ஆண்களுக்கு நெறய இது வந்து அந்த ஃபவுண்டேஷன் அந்த இதுன் சொல்லுவாங்க இல்லயா அந்த கிரீம்னு சொல்லக்கூடியது முன்னல்லா சொல்ல சொல்லுவாங்க ஒரு கல அதாது ஒரு கலர் அதாது நம்மளுடைய அந்த நிறம் இருக்கு இல்லையா அந்த உடம்போட நிறம் அதுக்கு ஏத்த மாதிரி அது ஒரு இதுல கலர்ல நிறத்துல தா இருக்கு அது மாதிரி நெறய அது இப்ப வந்து நம்ம இந்தியால இருக்கக்கூடிய கலர்ல்லா வந்து பாத்தாக்க நாலஞ்சு விதமான ஒரு கலர் ல இருக்காங்க இப்ப வெளிநாடு எடுத்துக்கிட்டா அந்த ஒரு வெள்ளை அந்த மாதிரி ஒரு கலர்ல தா அப்ப எடுத் துட்டு இருந்தாங்க இருந்தது அது இப்ப ஆனா வந்து அதுக்கு நெறய பேர் வந்து நெறய அந்த டூ டோன் நம்மளுக்கு அந்த நெறய மாறி இருக்கு இல்லையா கலரா இதா இருப்பாங்க மாறி மாறி இருக் வருதுனால அது வந்து இன்னமு அந்த கிரீமை வந்து அதிகப்படியா இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுல கூடொ அ இப்ப யார்ரு வேணாலு அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த இதுவு இப்ப இருக்குதா இன்னு சொல்லபோனா சில சில இதெல்லா நெறய வச்சிருப்பாங்க என்னென்னமோ இருக் அதெல்லா வந்து பெண்களுக்கே சொல்ல போனா அதோட இது தெரியாது அது எதுக்கு உபயோகப்படுத்துறோ அது எதுக்கு உபயோகப்படுத்தணு அப்படின்னு தெரியாது ஏனா எனக்குல்லா ஒரு சில இதெல்லா தெரியாது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா என்னுடைய தோழிகள்லா வந்து போட் றது நா தென தெனம் பாத்தது மட்டுந்தா எனக்கு தெரியு அப்படின்னு வந்து பாத்தா நம்ம அந்த கண்ணுக்கு போ போடக்கூடிய அந்த இது மையா இருக்கட்டு இல்லன்னா அந்த உதட்டுக்கு போடக்கூடிய அந்த லிப்ஸ்டிக் க்கா இருக்கட்டு அ இதுனா வந்து இந்த புருவத்துக்கு அது இன்னு அந்த இமைக் கெல்லா கூட கொண்டு வந்திருக்காங்க அது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுதா இப்ப வந்து நெறய அந்த அ அதாது இந்த சீரியல்ல நடிக்க கூடியவங்களு இல்லன்னா வந்து இந்த திரைப்படத்துல நடிக்கக்கூடியவங்களு ஒரு காணொலி மாரி போறாங்க இதுக்கப்புற இதப் போடணு அந்த கிரீம் எல்லா வந்து சொல்லி சொல்றாங்களே தவர இன்னும் அத பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலை எதுக்கு இத உபயோகப்படுத்துறாங்க இதுக்கப்பற இது இதுக்கப்பற எப்படி அத ஞாபக வச்சுக்கிறாங்க இவ்ளோ இது எப்படி தயார் பண்ணாங்க எதுக்காக இது போட்டா நம்ம முகம் வந்து அ அது ஒரு விதமா தெரியுமா அப்டிங்கறது இன்னு பாக்க பாக்க அதய என்னென்னமோ இருக்கு இல்லையா
ஆ ஆ உண்மதா ஏன்னா நெறய வந்து அ இந்த மாரி நீங்க சொன்ன மாரி நெறய கிரீம்லா வந்து இருக்குனு நெறய பேருக்கு தெரியாது எனக்குல்லா பாத்தீங்கன்னா நானு ஒரு கடை வீதிக்கு சென்றிருந்த அது ஒரு மால்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி ஒரு இடம் வந்து போனோ அங்க பாத்தீங்கன்னா அதிகமா வந்து அ ஒரு இடம் முழுக்க வந்து அந்த பெண்கள் உபயோகிக்கக்கூடிய அழகு சாதனங்கள் அந்த அழகு பொருட்கள் அந்த கத்துல தடவக்கூடிய அந்த இதெல்லா கிரிமெல்லா இருந்தது அது பாக்கைல எனக்கு வித்தியாச இருந்தது இதெல்லா நா இப்பதா பாக்குறே அந்த பக்கம் போகவும் அவ்வளோ ஒரு நறுமணமா இருக்குது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு இது வச்சிருக்காங்க ஒவ்வொருத்துக்கு வச்சிருக்காங்க கண்ணுக்கு முகத்துக்கு முகத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன அ முடி மொத கொண்டு அதுக் கூட அதுக்கு ஒரு கிரீம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க கண்இமைகள் அப்புற வந்து அழகுப் படுத்துறதுக்காக இது அப்டின் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குன்றத நா அன்னைக்கு பாக்கையில பாக்குற அதே மாரி ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இருக்காங்கன்னா அவங்க அதுலயே வந்து எவ்வள வந்து குடுக்குறாங்க அந்த பொருள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நெறைய இருக்கு அந்த பெண்கள் உடல் என்னென்ன தேவையோ அந்த உபயோகிக்கக்கூடிய அந்த அனைத்து அ கிரீமு அங்கதா இருந்தது நா பாக்கப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அ இதெல்லா வந்து நெறைய உபயோகப்படுத்துறாங்க அப்படின்றது வந்து ஏ போன மாச வாங்க இங்க பாருங்க நெறைய உபயோகப்படுத்துறாங்க மாி எனக்கு இத வாங்கனுனு அப்படிங்கும்போது அது பாத்தீங்கன்னா கொஞ்ச விலையும் அதிக இன்னொன்னு ஒரு பக்கம்
அந்த மாரி உபயோகப்படுத்தல அ நாங்க இருக்க காலங்கல்லா பாத் தீங்கன்னா வந்து அ அது இந்த மாரி கிரீமெல்லா ஒரு குறைவான விலையிலே தா வித்தாங்க சொல்லப் போனா அந்த அப்பல்லா சொல்லுவாங்கல்ல அந்த ஃபேரண் லவ்லி என்னென்னமோ அந்த மாரி கிரீமெல்லா சொல்லுவாங்க அதெல்லா பாத்தீங்கன் னா அ சாதாரண மக்கள் கூட எளிதுல வாங்கி வந்து உபயோகப்படுத்துனாங்க ஆனா அப்பயு இ இருந்தது இந்த கிரீமு ஆனா அப் அ பெரியளவுல வந்து எல்லாருக்கும் வந்து சென்றடையல ஆனா இப்ப வந் து நெறைய பெண்கள் வந்து ஆ அ என்ன பண்றாங்கனா இந்த மாரி நெறைய உபயோகப்படுத்தற னால இப்ப எல்லா எடங்கள்லியு வந்து அந்த நிறுவனம் பேரு சொல்லி இது முக்கியமானதா இருக்கு பாத்தீங்களா இதெல்லா நீங்க இது நல்லாருக்கு அப்படின் சொல்லிட்டு அந்த நிறுவன பேர சொல்லி அவுங்க வந்து அத விக் கிறாங்க அ பெண்களு அத நெறைய வாங் கறாங்க அப்டிங்கம்போது அதோடைய விலைவாசியு அதுக்காகவே சில பேரெல்லா வந்து வேலைக்கு போய் அ அதுக்குன்னே தனியா வந்து ஒதுக்கறாங்க இந்த மாரி எனக்கு வந்து ம வாரத்துக் ஒரு தடவ இல்லன்னா மாதத்திற்கு ஒரு தடவ நா போய் அழகு நிலையம் போய் இதெல்லா பண்ணுவே இதெல்லா நா வந்து மொகத்துக்கு பூசுவே தலைக்கு நா இதெல்லா பண்ணுவே அப்டின் சொல்லிட்டு அதுக்கே வந்து ஒரு வருமானம் வந்து அ அ அவுங்க இது வருமானம் வாங்குறாங்கன்றபோது எனக் வந்து அது அ ஒரு ஆச்சிரியமா இருக்கில்லயா நமக்கு
ஆமா நீங்க சொல்ல மாதிரி அ நெறைய குடும்ப பெண்கள்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மா திரி அழகு சாதன பொருள் இது இதுக்கு பயன்படுத்தறது தெரியாது அவுங்களுக்கு தெரியாது இன்னு சொல்லப்போனா இந்த கல்லூரி படிக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்க இல்லியா அவுங்களுக்கு தெரியாது ஏன்னா இவுங்க வெளில போறாங்க இ ப்ப கல்லூரிகள்ல அதிகமா பயன்படுத்தறதுண்டு ஆ ஆ இப்போ இப்ப வந்து ஆனா ஒரு சில நேரம் வந்து பாத்தோன்னா ஆ இப்ப அந் அங்கியே வந்து தெரியில நா வந்து கல்லூரி படிக்கும்போது அவ என்னுடைய தோழி வந்து படிக்கறவங்கல்லா இது எடுத்துட்டு வராங்க இது போட்ற அது பேர் வந்து சொல்றாங்க எனக்கு அது ஓ அர்த் எதுக்கு எது எது பேருன் மட்டு ம் தெரியிது எதுக்கு இது போடணு தெரியல அ இத போட்டு விடுன்னு சொல்லும் போதெல்லா எனக்கு இ து தெரியவே தெரியாது எங்க போடணுங்கற மாதிரி வெளில கேக்கவு முடியாது ஏனா நம்ம பயன்ப ஒரு சில பேருக்கு அது பிடிக்காத போயிருக்கு இன்னோரு பக்கோ வந்து பாத்தோனா புடிக்கா லதுன் ஒரு பக்கோ இருந்தாலு அ அத வந்து கு தெரிஞ்சுக்கல அத தெரிஞ்சுக்கலன்னா நம்ம வீட்ல அத அதிகமா பயன்படுத்தாம இருந்திருப்பாங்க அதனால நம்ளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கெடையாது இந்த மாதிரி நம்ம வெளில போனாதா அதுக்கு தெரிஞ்சிக்க முடியிது இன்னு அதுக்காகவே சம்பளம் ங்கலா வ அது வேலைக்கு போய் அதுதா வாங்கணுன்ற ஒரு இதெல்லா இருக்கு தா ஏனா நா பாத்திருக்கே அ என்னுடய தோழிகள்லா சொல்வாங்க இது நா வாங்கனே இது ஐநூர்ருவா அப்டினு எனக்கு எது எது இது ப பயன்படுத்தறதுன்னே தெரியாது இந்த சீரம் சொல்லுவாங்க இல்லியா ஆரம்பத்துல வந்து எனக்கு சீரம்னா எதுக்கு வந்து பயன்படுத்தறது அப்டினு தலைக்கு தா அத்த மொதல்ல கேள்விப்பட்டே அப்றம் வந்து மொகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சீரம்ல்லா இருக்குன் சொல்றாங்க நா இது வரைக்கு பயன்படு த்துனதில்ல அதோட பயன்படுத்துனா நம்ளுடைய முகமு எப்டி இருக்குன்னு ஆ தெரியாது எ அ நம்ளு க்கு அந்த சுத்தி இருந்த நம்ளுடைய இது அப்படி ஐநூர் பக்கோ வந்து பாத்தா ஆ இன்னு மேக்கப் அந்த கலையாம இருக்கறதுக்கு அந்த ஒரு அந்த ஃபினிஷிங்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி வந்திருக்கு அத மொகத்துல அடிக்கிறாங் க தண்ணி மாதிரி தா இருக்கு நம்ம நெனைப்போ அது நா நெனச்சே மொதல்ல இது சொல்லும்போதே நா என்ன நெனச்சன்னா அப்ப மொகத்துல அடிச்சா நம்ளுடைய அந்த மேக்கப்லா போய்டுமா அப்டின்ட்டு நா வந்து நா ஆரம்பத்துல அப்டிதா நெனச்சே அப்பறந்தா சொன்னாங்க இல்ல இது மு அது எதோ ஃபினிஷிங் பண்றதுக்கு அது அடிச்சிட்டாங்கன்னா அந்த மேக்கப் வந்து கலையாது ஆ அப்டி அது ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்களா அப்டினு வந்து சொன்னாங்க ஓ அப்டியா அப்டி கூட வந்திருக்கானு எனக்கு மொதல் தடவ நா அப்பதா ஒரு சின்னப் பொண்ணு அது வந்து ஒரு பள்ளி படிக்கற ஒரு ஆறாவ்து வகுப்பு படிக்கற ஒரு பொண்ணு சொல்லி தா எனக்கு தெரியு ஆ அப்டி இருக்கு அதாவது நா இப்ப இருக்க பசங்கெல்லா அது பேர் தெரியிது அது எப்டி உபயோகப் படுத்தனுனு தெரியிது அதோட உபயோகம் என்னன்னு தெரியிது நம்மளுக்கு அத பத்தின ஒரு இதே தெரியில ஆ இன்னு வந்து ம் நெறைய இருக்கு இந்த நெறைய என்னன்னமோ சொல்வாங்க இந்த இவ தோழி வந்து இந்த இது எடுத் வந்த ரெண்டு லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வந்தா இந்த ஆண்கள்லா வந்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லயா இந்த ரெண்டு லிப்ஸ்டிக் இருக்கு எந்த கலர்னா ரெண்டு ஒரே மாதிரிதாருக்கு அப்படின்னு அதுக்கு விளக்கம் வந்து குடுக்குற மாதிரி இது லைட்டா இருக்கு இது டார்க்கா அதாவது அதிகமா அது அதிகமா கலரா இருக் கு அப்டின்னு அதெல்லா வந்து நேரடியா நா வந்து பாத்தே ஏன்னா அத எடுத்துட்டு வந்திருக்கே எனக்கு ஒரே மாதிரி தா தெரியுது என்னுடைய தோழிகிட்ட சக தோழிகிட்ட அவ கேக்குறா அவள அவளுக்கு வந்து வந்து லிப்ஸ்டிக் போட்ற அனுப இருக்குதா அப்ப கேக்கும் போது அத சொல்ற இது இது போட்டா கொஞ்ச கம்மியா தெரியு இது போடு அப் இ எனக்கு எல்லாமே ஒன்னா தா தெரியுது அந்த எடத்துல அப்டி இந்த இது லிப்ஸ்டிக் வீட்லயே நம்மளுக் இப்டி இருக்கும் போது இன்னு என்னென்னமோ தயார் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்ட கண்ணுக்கு மேல வந்து இந்த மின்னு இன் சொல்வாங்கில்லயா அது போட்றது அப்பறம் வந்து இந்த பிளஷு என்னென்னமோ இருக்கு இல்லயா
அ சரியா சொன்னீங்க நெறைய வந்து இருக்குது நீங்க சொன்னது மாரி எது எதுக்கு நம்ம உபயோகப்படுத் நடத்த முடியும் அப்டின்னு தெரியாத அளவுக்கு இருக்கு ஆனா எ பொண்ணு இந்த வயதிலயும் வந்து சொல்றா இது வந்து இந்த இதுக்கு உபயோகப்படுத்துறது இது இதுக்கு அந்த இப்பல்லா வந்து அளவுக்கு அதிகமா வெயில் காலங்கள்ல வந்து அந்த சன்ஸ்கிரீன் சொல்ட்டு வாங்கி உபயோகப்படுத்துறாங்க ஆனா என்ன நால அதெல்லாம் எவ்ளோ வெயிலா வந்து உபயோகப்படுத்துனது கெடையாது ஆனா எ பொண்ணு வந்து வேணுமே சொல்லி அடம் புடிச்சு கடைசியில வாங்கி அதுதா வந்து வெளில போம்போது உபயோகிச்சோ அப்ப வந்து ஆனா உண்மையாவே அது கொஞ்ச நல்லா இருந்தது அது ஒரு மாரி முகத்துல வந்து தடவிட்டு கொஞ்ச நேர அந்த வெயில்ல நம்ம போகே ல அந்த அதுடைய தாக்கம் வந்து அந்த எரிச்சல் மாரி நமக்கு தெரியல அந்த தோலுக் கடியில கொஞ்சம் ஓரளவு அதுல இருந்து குறைவா இருக்கிற மாரி ஒரு இது உணர்வு எனக்கு கொடுத்துச்சு அப்ப வந்து என்னதா நல்லா இருந்தாலும் சிலர் உடம்புக்கு வந்து அது ஒவ்வா மை வரு மாரியே வரும் எனக்குலாம் வந்து அதுனாலயே எனக்கு ஒரு பயம் எனக்கு வந்து அந்த கிரீமை வந்து நா போட்டுட்டேனா எனக்கு ஒரு வார கழிச்சு பாத்தீங்கனா ரொம்ப இதா இருக்கும் இந்த மாரில்லா வந்து நெறைய இருக்குல்லயா உடல் பாதைகள்லா சில பேருக்கு அந்த இதுனால வரும் உபயோகப்படுத்த இயற்கை முறையில வந்து சில பேருக்கு நல்லாருக்கும் அந்த மாரி உங்களுக்கு எதுவு இருக்கா
ஆமா நா கேள்விப்பட்ருக்கேன் அதாவது ஆ சின்ன வயசுல எனக்கு அந்த அனுபவம் இருக் கு என்னன்னா அந்த ஃபேர் அன்ட் லவ்லிலாம் நம்ம வீட்டுல இருந்தாக்க நம்ம போடுவோ இல்லயா சும்மா போட்டு பாப்பாங்க சின்ன பசங் களா அப்டி நானு வந்து போட்ருக்கேன் என்னுடைய மொகத்துல போட்டதுக்கு அப்றம் எப்படி இருந்ததுனா அந்த மொ கத்துல அந்த போடாம விட்டுட்டே ஒரு சும்மா ஒரு அது எப்டி இருக்குன்னு அத பாக்கறது தா போடாத விட்டதுனாலயே முகத்துல வந்து அந்த பருன்னு சொல்லுவாங்க இல்லயா அது வர ஆரம்பிச்சது அப்பதான் நினச்சே ஓ இது ஒத்துக்காது அதுக்கப்புறந்தா பருக்கல் வந்து எனக்கு அதிகமாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கு எனக்கு இல்ல அப்பதா நினச்சே இது போட்டுட்டு நம்ம போடாது விட்டுட்டா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லா வருன்னு நான் அத பாத்த பிறகுதா வந்து தெரிஞ்சுக்கிட்டே அப்போ இந்த மாதிரி இன்னொரு பக்க என்னன்னா பள்ளியில அவ அவங்க வீட்ல ஏதோ விஷேஷ அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லிட்டு அவ வந்து மொகத்துக்கு அழுகு சாதன நிலையத்துக் போய் பண்ணிருக்கா அ அப்ப வந்து என்னாச்சுனா அவ மொகத்தை பாக்கும் போதே தெரியுது அவளுக்கு ஏதோ அது ஒத்துக்காத அந்த புள்ளி புள்ளிய மொகத்துல வந்து இருக்குன்னு அப்போ இதுல வந்து பாத்தாக்க சில பேருக் வந்து அந்த இயற்கையாவே இருக்கறதுதா ஒத்துக்குது சில பேருக்கு வந்து இந்த இது மாதிரி இல்லாதது ஒத்துக்கல அப்டின்னு தா வந்து சொல்லலா இல்லயா
ஒத்துக்குமான்றது வந்து பெரிய கேள்விக்குறிதா ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்குரு ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காம ஒவ்வாம ஏற்படயில தா அதோடயிதே தெரியு நம்மது உபயோகப்படுத்த கூடாதுன்னு அதுக்கு பதிலா நம்ம அந்த மஞ் சள் இந்த மாரி இது உபயோகப்படுத்தேல அது நல்ல ஒரு இத பலன குடுக்கு நம்ம சேராதவங்களுக்கு இந்த மஞ்சள் அ அப்றம் வந்து நம்ம வீட்லயே உபயோகப்படுத்துவோல்லையா சோப்புக்கல்ல சேத்து அந்த அ மைதா மாவு எடுத்து மொகத்துல இது பண்றது அ அது கெடையாது மா அ அதாவ்து கடலை மாவு பச்சரிசி மாவு இது சேத்து பண்ற இந்த மாரி வந்து நம்ம செஞ்சுக்கல்லா சேரும் ன்ற பட்சத்துல ஒரு நல்ல ஒரு நெரு த்துல ஒரு நல்ல ஒரு இதா வாங்கி நம்ம வந்து உபயோகப்படுத்துணோனா மொகத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாம இருக்குன் நா நெனைக்கிறே ஏன்னா என் பொன்னு அப்டித்தா சொல்லுவா நல்ல நிறுவனத்துல ங்னொனா அது நல்லா ருக்கு வராது உங்களுக்கு பருக்கள் ஆனா என்ன செஞ்சாலு எனக்கு வந்து அந்த எந்த நிறுவனத்துல வாங்குனாலும் எனக்கு கொஞ்சம் அதுடைய பாதிப்பு வந்து எனக்கு காட்டுன் தா நா நெனக்கிறே
ஆமா நெறைய விஷயங்கள் வந்து இந்த அழகு சாதனை இதெல்லா பயன்படுத்துனா என்ன பண்ணுன்றது எப்டி என்ன ல்லா இருக்குன்றது சொன்னிங்க உங்க கூட பேசுனதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க